ஹலோ வணக்கங்மா
கம்மா
நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்குறங்மா அம்மா உங் உங்களுக்கு வந்து சின்ன வயசுல நெறைய அனுபவ இருக்கு இல்லைங்ளா
ஆஹ்
உங்களோட அனுபவத்தெல்லா என்னோட பகிர்ந்துக்கோங்ளே
இள வயசுல உம் அப்பா அம்மா அக்கா தங்கச்சிங்க தம்பி
உம் உம்
எல்லாரு வீட்ல அழகா வெள்யாடிட்டு இரு ப்போ பசங்க கொஞ்ச சின்ன அஞ்சஞ்சு வயசு வித்தியாசத்துல இருக்றாங்க ஆனா அவ்ங்களுக்கு தூக்கி தா சும்மா விளாடுவே ஆனா அதிகமா அவ்ங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா வெளயாட்னது கெடையாது
உம் உம்
என் கூட இங்க ஃப்ரெண்ட்ஸுங்க நெறையா இருப்பாங்க தெருவுல
ஆஹ் ஆஹ் ஃப்ரெண்ட்ஸுங்கூட எங்கேயாது வெளியே போயிருக்கீங்ளா வீட்டுக்கு தெரியாம
ஆஹா அந்த மாதிரிலா கெடையாது ஒரே ஒரு வாட்டி ஸ் ஓகே எனக் தெழுங் போனோ உம் பூர் மாதிரி அப்போ கலாக்கானு ஒருத்தவ்ங் பெரியவங்க என்ன கூட்டிட் போனாங்க ஓகேனக்கல் நீர் வீழ்ச்சி அத இத சுத்தி பாத்துட்டு வந்து
உம் உம் உம்
பங்ஷங் ஒரு நூற்ரூபா
ஆஹ்
இந்த காலத்துல டூர் செலவு பதுனஞ்சாயிர நிக்குது
ஆ
ஒரு நாப்பத் து வருஷத்துக்கு முன்
அதுதா அதுதா ஆ
ஒரு நாப்பதோ நாப்பத்மூணு வயசுக் முன்ன
அ அ அ
நூற்ரூபா எடுத்துட்டு போயி
ஆ
அன்டுவா என்கிட்டருந்து வேறவங்க ஒருத்தர் அக்கா அக்கானு அவங்களுக்கு பாத்துக்க சொல்லி அனுப்ச்சாங்க எங்கம்மா
ம்ஹும்
கூடவே சுத்திக்கின்னு அது இது வாங்கிட் சாப்டுட்டு வன்ட்டோ
ஆ
ஜல்சா பண்ணிட் வுட்டே அதுக்கு வந்து அம்மா ஒருவாட்டி அடிச்சாங்க என்ன ரொம்ப இப்டியே நூற்ரூபாய்குதா கேட்டே ஆமா அந்த த்துட்டு வந்து அது இன்னு ஞாபகமாருக்குது போயிட்டு வந்து கே பாசிட் து திரும்பிட்டு வன்டே
ஆ
து வந்து என்ன செம்மையா அடிச்சாங்க அவ்ளோ பா செலவு பண்ணிட்டு வந்தியா போயிட்டுன்னு அடிப்
ஓ நூறுபாயே வந்து செலவு பண்ணிட்டு வன்டியான்னு அடிவாங்கனீங்களா
அத எப்பி அந்த மாரி செலவு பண்ணிட்டு வர்ற நீ உ வயசுக்கு அது பண்ற மாத்ரியா இது வச்சுக்கணுன்னு தான் சொன்னாங்க
ஆ
தின்னுட்டு வந்தறது எல்லாத்தையுமே சொல்லி ஆமா அம்மா வந்து கொஞ்ச்னோ குடுத்தம்ப்சது
ஆ
துக்கு அடிச்சுக்கு அடிக்கிறது அதெல்லா ஒரு பொ புரியாத அனுபவந்தான அந்த காலத்துல
புரியாத அனுபவமா இன்னி வரைக்கூ உங்களுக்கு ஆனா அது சேத்து வெக்கணுனு தோணிருக்கூல்ல
அது ஞாபகோ இருக்குதில்ல இன்னோ கூட நாப்பத்தி ஏழு வயசுக்கு முன்னு இப்ப நீ கேட்ட அதுனால தா எனக்கு அது சொல் ட்ற ஞாபகோ வந்துச்சு அது ஆமா அப்பறமா அடுத்து ஏருக்கட்டு திருவிழாக்கு அம்மாவோட அக்கா ஊருக்கு போயிருந்தோ
அ அ ஆங்மா
போய் எழுந்துக்காட்டு நடந்து ச்சே என்னப் அப்போன நாங்க பத்து ரூபா நோட்டு் கையில் கொடுத்த அனுப்பச்சாங்க விளையாட்டு கையில் கொடுத்து சொந்தக்காரங்க கொடுத்தது என்க்கு
அ
எடுத்துன் போய் நனாப் அண்ணா ஒரு ஓரமா நின்னு ரோடு ஓரமா
ஹம்
அந்த இதெல்லா குலிக்கி போடுவாங்க இல்லையா டப்பால
ஆமா ஆமா ஆ ஆமாம
அது வச்சு போய் நா பாத்துட்டு ஆட ஆரம்பிச்சே நானு
ம் ம்
அதே பதிமூணு பதினாலு வயசு தா
அ அ
அப்பப்ப போய் சூதாட்ட மாதிரிது பாத்த அது அவங்க சொல்றதெல்லா பாத்தே எனக்கு ஆச ஆய்டுச்சு நா போய் ஆட ஆரம்பிச்சே
ம்
ஆ பத்து ரூபாய் அது ரெண்டு மூணு ஆட்ட ஆடுன்னே க்ளோஸ் ஆயிடுச்சு அதா அலைபாய் சோப் விழுறது அது உழுது கிளாஸ் உழுதுன்னு சொல்ற
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆ
பத்து ரூபா ரென்ரண்டரண்டு ரூபாவா கட் டு ஒரு நாலு வாட்டி ஆடி ஆரம்பிச்சுட்டா அந்த பத்து ரூபா பாக அடிச்சுட்டு வன்டே நானு
ஆஹ்
அப்புறமா அம்மா வந்து திடீர்னு அங்க குடுத்தாங்களே பெரியம்மா எங்க காசுனாங்க
அஹ் அதுக்கு ஒரு அடி வாங்கினீங்களா
அது நா அங்கேயே சொல்லி இந்த மாதிரி ரானா போயிடுச்சுமானு அழுதே
அஹ்
சின்னு சா் பாறேன்னை வயசு எவ்வள அவனுக்கு உனக்கு எவ்வள திமிருந்த சூதாட்டாடுற இப்பவே அப்படின்ட்டு சம அடி அடிச்சாங்க அன்னாந்தி அதெல்லா மறக்க முடியாத அனுபவம் மா யோசனை பண்ணி இப்ப நீ கேட்டதுனால அது
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
யா அதெல்லா இப் இப்போதா ஞாபக வந்து
ஹ்ஹ் அதுதா அதுதா அதுதாங்கமா ஆ ஆமாங்கமா எனக்கு சைக்கிள் ஓட்டணுனா ரொம்ப பிடிக்கும்ங்கமா நாங்க இருந்தது கிராமம் அஹ் சரி அப்பா இல்ல சைக்கிள் வாடக சைக்கிள் விடுவாங்க தெரியுங்களா ஹலோ ஹலோ அம்மா ஹலோ ஹலோ அம்மா கேக்குதுங்களா அ வாடகை சைக் ஆ எனதுங்மா ஆஹ் இருக் இருக்குதுங்மா அது வாடக சைக்கிள் ஓ சைக்கிள் ஓட்ணுனு ரொம்ப ஆசங்கமா கேக்குதுங்களா ஆஹ் சரி சரிங்கமா சைக்கிள் ஓட்டணுனு எனக்கு ரொம்ப ஆச சைக்கிள் அப் பலா வாடக சைக்கிளு ஒரு மணி நேர த்துக்கு பத்து பைசா கா ஒரு ரூபா கொடுத்து வாடக சை ள் இருக்குங்மா சரி எங்க அப்பா கிராமம் நாங் க ஆஹ் அங்க சைக்கில்லா போட்டு பொண்ணுங்க ஓட்டக்கூடாதுன் சொல்ட்டுல்லா ஒரு கண்டிஷன் இருக்கு அவரு வெளிய போய் ரு அவரு வர்றதுக்குள்ள யாருகிட்டயாது இன்னைக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக்கணு அப்படின்னு சொல்லிட்டு நானு போய் ஒரு ரூபா குடுத் துட்டு சைக்கிள் ஒரு மணி நேரத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டே கொஞ்ச நேரம் ஃபிரண்ட்ஸ்ங்க புடிச் ச்சாங்க ஓட்டினுந்தே எங்க அப்பா வன்ட்டாரு. ரோட்லயே அடிச்சிட்டாரு அன்னையோடு சைக் ட்லயே விட்டுட்டே சைக்கிள போட்
ஆஹ். ஆம்பல் மாதிரி
அடிச்சிட்டாரு என்ன பழக்கம் அது நீ ச ட்ரதெல்லா அப்டின்னு சொல்ட்டுன்னு ஆஹ் அது அது ச ஓடி வரு போது கழுத வேற ஒதச்சிருச்சு என்ன.
ஆஹ்.
வது இ இன்னுமே அந்த சைக்கிள ங்க போனாவே எனக்கு வந்து ஹ அந்த ஞாபகம் வந்துரும். அடிபட்டுருச்சு ஆஹ் சும்மா அப்படி கீழே விழுந்துட்டே அவ்வளவுதா அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் ஓட்டுறது தை மறந்துட்ட இது வரைக்கும் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது.
சைக்கிள் பாத்தா ஒரு நல்ல காரியம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டுக்கு
தடுத்துட்டரு உம் எனக்கு கேம்ஸ் எல்லாம் விளையாடணும்னு ரொம்ப ஆசை ஹ கேம். ல்லாம் போணும்னு எங்க அப்பா ஸ்கூல்ல வந்து சொல்லிட்டு வந்துருவாரு அவ எந்த கேம்லயும் சேரக்கூடாது. அவி ல்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதெல்லாம் வந்து ஹ அப்பல்லாம் விட்டுருந்தா நா நல்ல விதமா வளர்ந்த ப்ப நிறைய கேம்ஸ் எல்லாம் ஆடி
இப்பவே இவ்வளவு தாங்க முடியல அதுன்ன ஃப்ரீ ஆ நூ எவளோட்
ஆமா ஆமா ஆமா அதுவும் கரெக்ட்தா இல்ல ஃப்ரீயா விட்டுருந்தாட நாங்க இப்படி இருந்திருக்க மாட்டேனா
ஆஹ் இல்லம்மா அது ஒரு வயசு அது மாரி கண்ட்ரல் குடுத்து நானே கூட நெறய ஆலோசனை பண்ற அப்பல்லாம் அம்மா அவங்க அத அடிச்சு வளர்த்ததுனால தா நம்ம இந்த அளவுக்கு ஒழுக்கமா
ஆமா ஆமா கரெக்ட் தா
ஆட்டம் வந்து அத ஃப்ரீயா வுட்டு விட்ருந்தாங்கன்னா நம்ம இன்னும் என்னன்ன அது நல்ல இல்லன்னு சொல்லல அவுங்க இஷ்டத்துக்கே வுட்டுறதுனால நம்ம கெட்டு போறத வந்து தடு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
வயசுல உனக்கு இந்த வயசுக்கே பதினாலு வயசு ஆகல நீ சூதாறாலும் வளர்ந்துக்குறடி போட்டு அடிச்சதுனால தான் தப்புனு தெரியுது அது அந்த மாரி ஆட்டத்துல இட்ரெஸ்டே போறதில்ல இல்ல அந்த காலத்துலருந்து அது மறந்து
ஆமாங்மா தாயம் ஆடுவாங்க போய் தாயம் எல்லாம் கிராம கிராமம் இல்லங்கிளா தாயம் ஆடுவாங்க தாயம் விளையாடலாம்னு உக்காந்தா அதுக்கு ரெண்டு திட்டு வுழும் அதுவும் ஆட தெரியாது சீட்டு வேலையாட கத் துக்கலாம்னு பாத்தா அதுவும் விளையாட தெரியாது எதுவுமே எங்க அப்பா விடல
விடல ஆ அங்க ஒரு பொம்பல் பசங்கன்றதுனா
ஆமா ஆமா ஆமா ரொம்ப கொஞ்சம் ஒழுக்கமா இல்லங்கமா ரொம்ப ஒழுக்கமா வளத்து
இல்ல அது ஒரு வாட்டு ஃபிரியா விட்டா எல்லாத்துக் குமே அதே ஃப்ரீயா நம்ம
ஆமா ஆமா ஆமா அதுவும் கரெக்ட் தான் இல்லன்னு சொல்லலங்கமா ஆஹ் இருந்தாலும் கொஞ்சு விட்டுருக்கலாமே அப்படின்றது என்னோட இது
அது அது அடிப்படையில இருந்து வந்ததுனால தானே இப்ப நீங்க உங்க பிள்ளைங்கள அதை கண்ட்ரோல் பண்ணி இதை விட்டு கொஞ்சம் ஃப்ரீயா வு
ஆமா கண்டிப்பா
உங்களோட ஆசை கனவு நி
ஆமா பசங்க மூலியமா ஆமா ஆமா நா எல்லாத்து க்கு போங்க போங்கன்ற அவளுங்க எதுக்கும் போ மாட்டிக்கிறாளுங்க
அவங்க ஆப்பிட்ட அந்த மாதிரி உங்க வீட்டுக்கார மாதிரி ஆஹ்ஹ கோசனாலும்
ஆமாங்கமா எங்க எதுலயும் இது பண்ண மாட்டே உம் உஹம் செரிங்கமா செரிங்கமா அடுத்த காலல பேசலாம் ரொம்ப நன்றிங்கமா